ஹலோ வணக்கங்க எப்படி இருக்கீங்க
தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி
உம் சாப்ட்டாச்சுங்க என்ன சமையல் சாப்ட்டாச்சு என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு ஓ இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டீங்க நேத்து தான சண்டே போச்சு
நாங்க நேத்து மட்டன் திருப்பு எங்க வீட்டு பக்கன் தெருமேல நாங்க கடலோர பகுதி லர் கோ தெருமேல வந்து மீன் வந்துகிட்டே இருக்கு அதனால வந்து இந்த நாள் தா மீன் கொழம்புன்லான்க் கெடையாது எந்த நாள் வந்தாலு மீன் நல்ல மீனா வந்துச்சுன்னா வாங்கிடுவோ
செரி சட்யான இ மீன் கொழம்பு சொல்லுங்ளே எப்டி பண்ணுவிங்கண்
மீன் கொழம்புங்ளா நீங்க எந்த ஊ நீங்க எப்டி பண்ணுவீங்க நீங்க எந்த ஊரு ஓ எந்த ஊர் மாவட்டம் மாவட்டம் சொல்லுங்கஸ் சேலம் மாவட்டங்ளா சரிங்க ஆ இங்கி கடலூர்
ஓப்டிங்ளா
ஆமா நா வாங்கானா சேலத்துல வந்துட்டு மீன் கெடைக்காதுல்ல உங்ளுக் வந்துட்டி ஏரி மீனு அந்த மாரிதான்க்
ஆ ஆ ஆ ஆ ஆமா எனக்கு நீங்க சரி கடலோத்துல் ருக்கனால உங்க ப்ரொசீஜர் என் ப்டி இருக்கும் மீன் கொழம்போடதுன் கேக்குறே நானு
ஓ சரி சரி நாய் எங்க வீட்ல எப்புயப்பு எப்பயுமே வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்ருவாங்க வதக்கிட்டு கொஞ்சோவு வதக்கு போதே வந்து கொஞ்சு எடுத்து அரைக்கிறதுக் எடுத்துப்பாங்க பச்ச மொளஹா து ஒடைக்கக்கூடாது அந்த காம்ப மட்டு பிச்சுட்டு கீறி போடாம முழுஸ் தாவே ஒரு மூணு பச்ச மொளகா அளவு சும்மா ஒரு அளவுக்குத் தோராய்மா சொல்ற பாருங்ள ஒரு நாலு வெங்காயோ மூணு தக்காளி பழோ நாலு பச்ச மொளகா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த வதக் துந்தே கொஞ்சமா எடுத்து அரச்சிக்லா இல்ல நம்ப தக்காளிய மட்டுன் தனியா அரச்சு ஊத்துற்து இருந்தாலு அரச்சு ஊத்தி வதக்கிக்லா
ம் ம் ம்
அதுக்கப்றோ புளி கொஞ்சமா ஊற வச்சிர்ணு முன்னாடியே இந்த வதக்கனதுக்கப் ப்ரோ நாங்க வந்து கத்ரிக்கா போட்டு கொழம்ப் வைப்போ
லோகே
மீன் கொழம்புல கத்திரிக்கா மாங்கா போடுவாங்க மேக்சிமம் வந்து கத்திரிக்கா இல்ல மாங்காய் ஏதாவ்து ரெண்டுத்துல எந்த ஒரு காய் வேணாலு போலா மாங்கா வந்து புளிப்புக்காஹ போட்றாங்க கத்திரிக்கா வந்து ஏன்னாம் மீன் வந்து கம்மியாதா வாங்குவாங்ளா அன் அ நு ஒரு க கடிச்சிக்க ஒரு காய் வேணுமேன்ற காஹ லோர் கத்ரிக்கா அவ்ளோதா இந்த வெங்காயன் தக்காளி பச்ச மொளகாலா வதங்னதுக்கப்றமா ம் புளிய கரச்சி மளஹாத்தூள் தேவையான அளவு புளி தண்ணியோடையே சேத்துக்கணு நம் புளி வடிகட்ன ஒரு பாத்திரத்துல வடிஹட்டி அதுல நமக்கு மூணு ஸ்பூன் வேணுமா போட்டு கலந்துக்கணு உப்பு அதுல போட்டு கலந்துக்கணு அங்யே நம்ம டேஸ்ட் வச்சு பாத்தோம்னா காரோ கரக்டா இருக்கு நம்ப்ளோட நார்மல் மிளகா பொடி நம்ம அரச்சு வெப்போ இல்லைங்ளா வீட் ட்ல மல்லி தூள் அதெல்லாங் கலந்து அந்த பொடி போட்டாலே போது கொழம்பு மிளஹாத்தூள் போட்டாலே போது ஆ கொழம்ப்ல எடுத் ஆ வதக்குனதுல எடுத்து ஊத்திட்டு அத நல்லா கொதிக்க விடணு கொதிச்சதுக்கப்றமா மீன் வந்து கவுச்ச இல்லாம கழுவிட்டு வரணு நல்லா மஞ்சளு உப்பெல்லா போட்டு க்லீனா கழுவி எடுத்துட்டு வந்து கொழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்றமா மீன போட்ணு போட்டுட்டு கொஞ்ச் சிம்ல வச்சன்னா ஒரு கொதியிலே மீன் வெந்த்ரு அவ்ளோதா
ம் ம் ம்
கடைசியா கொஞ்ச மல்லித்தூள் மல்லி எல போட்டு யறக்கிறுவாங்க லமன் கொஞ்சோ புழிஞ்சிடுவாங்க லமன் வந்துட்டு கொஞ்சட் டேஸ்ட் குடுக்குன்னு சிலர் வந்து எண்ணருக்குல்ல நார்மலா எண்ண வந்து தாளிக்கிற கரண்டில கொதிக்க வெச்சுட் டு நிறுத்து போது அந்த எண்ணெய வந்து கொழம்புல ஊத்தி ஆஃப் பண்ணுவாங்க அது இன்னு கொஞ்சோ டேஸ்ட் எடுத்து குடுக்குன்னு
ஆ ஹா ஹான்
இப்ப நெறைய பேருக்கு பண்றோ ஒரு எட்டு பேரு பத்து பேருக் பண்றோன்னு போது எண்ணெ தாளிக்க தாளிக்கிற கரண்டியில வச்சு ஊத்து போது இன்னு கொஞ்சோ நல்ல எண்ணெ பிரிஞ்ச மாரியு இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு
கரெக்ட் கரெக்டங்க ஆ ஹா ஆ நா னு இதே மெத்தடு தா பண்ணுவே நானு என்ன பண்ணுவேணா வெங்காயோ தக்காளி பூண்டு ஆ கொஞ்சோ ஜீரகோ ஆ கொஞ்சோ ஜீரகோ ஆ கொஞ்சோண்டு மெளகு மட்டு போட்டுட்டு நல்லா வணக் கிட்டு அதுலயே வணக்கு போதே வந்துட்டு ம் அ தேங்காயு ஆ கொஞ்சோண்டு இதுவு மஞ்சத்தூளு சாம்பார் தூள் மட்டு போ ட்டு நல்லா வணக்கிட்டு ஆர வச்சு அரச்சு எடுத்து வச்சுப்பே
ம் ம்
அப்றோ மறுபுடி எண்ணெ சின்ன வெங்காயோ தா மெயினு அதுக்குல்லைங்களா அதனால எண்ண ஊத்தி சின்னவெங்காயோ போட்டுட்டு வெந்தயோ கொஞ்சோ சோம்பு கொஞ்சோ போட்டுட்டு அப்றமேலு நம்ப அரச்ச வச்சது எடுத்து ஊத்தி புளியு அதுலயே எடுத்து கரைச்சி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச் சி கடைசியா மீன் போட்டு இறக்கிறது நானு
ஓ ஓ சரி சரி அப்டி மேவு பண்லா ஆனா நீ நீங்க வந்துட்டு மெளகு போடாதிங்க ஏன்னா மெளகு வந்து க கறி கொழம்புக்கு அப்றோ மீன் கொழம்புலயு வந்து ஒரு சில மீனுக்கு மட்டுதா மெளகு சேக்கணுனு சொல்லுவாங்க மீதி சில மீனுக்கு வந்து சீரகோ மட் டு போட்டா போது அ தேங்காவு அரைச்சு ஊத்தலா நாங்க வந்து நெறைய தேங்கா அரைச்சு ஊத்த மாட்டாங்க அதனால நா தேங்கா வந்து சேத்துக்கல பூண்டு நெறைய வந்து உரிச் சி நசுக்கி போட்டா ருசியா இருக்கு நம்ம பூண்ட முழுசு முழுசா போட வேணா அரை வக்கவு தேவல்ல கொஞ்சமா அப்டியே தட்டி போடுங்க சின்ன வெங்காயத்த வந்து நறுக்கி போடுங்க நம்ம நீ ட்டா நறுக்கன மாரி நறுக்கி போட்டா கொழம்பு கொஞ்சோ கெட் டி குடுக்கு முழுசா போடுறத விட கொஞ்சோ கொழம்பு கெட்டியு குடுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு
ம் ம் ம் ஓகே நா நீங்க சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாக்குறே ம் ம் ம் ம்
பங்க ஏங்க
க ம் ம்
வீட்டுக்கு யாராவ்து வந்துட்டு போறாங்க அப்டின்னா சாப்ட்டுட்டு போனாவே ஆ அந்த இந்த கைப்பக்குவோ நாங்க எங்கேயுமே சாப்ல்ல அப்டின்னு பேச
கரெக்ட் கரெக்ட் இன்னொண்ணு நம்ம வந்து சிக்கனருக் சிக்கன் கொழம்பா இருக்கட்டு மட்டனா இருக்கட்டு ஈவன் மீன் கொழம்பா இருந்தாலுமே நறைய மசா லா சேத்தனும்னா நமக்கு அதோட அந்த டேஸ்ட்டே வரதில்ல அந்த மசாலா ஸ்மெல் மட்டுந்தா அதுல வரும். ஆ நமக் கு அந்த அந்த கறியோட அந்த மீனோட வாசோ வந்துச்சுன்னா தா அந்த கொழம்பு அந் அந்த கொழம்புன்றதே நமக்கு தெரிய வரு இல்லைன்னா நெறைய சாந்த அரைச்சு ஊ த்திட்டோ அப்டின்னா வெறு மசாலா பட்டலவங்கவாசோ மட்டுதா வரு அதுல
சிலர் பாத்தீங்கன்னா அப்டித்தா பண்ணுவாங்க நெறைய இருக் க்குற எல்லா மசாலாவு எதுக்கு வாங்கி வச்சிருக்கோமோ எல்லாத்தையு கொட்டுவோ கொஞ்சோ கொஞ்சோன் சொல்லிட்டு எடுத்து கொட்டிடுவாங்க அது ஏங்கொட்றாங்கன் தெரியாது டேஸ்ட்டா இருக்குன் நெனைச்சு பண்ணிடுவாங்க ஆனா அது வந்து மக்குன டேஸ்ட் வரு அது நல்லா இருக்காது
கொழ கொழ கொழன் ஆயிரு அந்த கொழம்பு அது அந்த டேஸ்ட் போயிடுது
திட்டமா போட்டா போது நம்ப அதிகமா போட வேணா கொஞ்சமா போட்டு கொழம்புத்தூள் மட்டு போட்டு வச்சாவே போது மீன் வறுக்குறதா இருந்தாலு அதே மாரி தா கொஞ்சோ கொழம்பு தூள் போட்டுட்டு கொஞ்சோ காரத்தூள் போட்டு இஞ்சி அ இஞ்சி இல்ல பூண்டு ஆ கருவேப்பில்ல இத வந்து நசுக்கி பூண்டு கருவேப்பில சீரகோ வச்சு நசுக்குவாங்க நசுக்கி போட்டுட்டு அந்த மீன்ல ஒரு மணி நேரோ ஊற வச்சா போது ஊர்னதுக்கப்றோ எடுத்து அப்டியே வறுத்து வைக்கலா கடைல வாங்குற மீன் வறுவல் அந்த மசாலாலா
ஆ கரெக்ட்டு கரெக்ட்டுங்க கொழம்புத்தூளு பூண்டு கொஞ்சோ இடிச்சி போட்டுக்குணு சீரகோ சீரகோ பூண்டு கருவேப்புல மூணு இடிச்சுக்கணு ஓகே ஆ ஆ ஆ ஆ ம் கொஞ்சோ கொழம்புத்தூளு கொஞ்சோ மெளகாத்தூள் போட்ணுங்களா தனி மெளகாத்தூளு
நம்ப காரத்தூள் இருக் க்குல்ல ஆ காரமெளகாத்தூள் இருக்கு பாருங்க அந்த காரத்தூள் கொஞ்சோ போட்டா போது
ஓகே ஓகே போட்டுட்டு நல்ல மீன்ல கலந்துட்டு உப்பு லைட்டா போட்ணு இல்லைங்ளா
ஆ ஆமா நம்ப எப்பியு சேத்துக்குற மாரி உப் புலா சேத்துக்க வேண்டிதுதா சிலர் பாத்தீங்னா கா கடைல விக்கிற தூள வாங்கிட்டு வருவாங்க அதுல வந்து தயிர ஊத்த வேண்டியது எதேதோ கான்ஃப்ளர் மாவு தேவ இல்லாத அதெல்லா எதுமே போட தேவல்ல
ஃப்ளார் மாவு போட்டோ அப்டின்னாவே மீன் அப்டே ஒரு மாரி டைட்டான மாரி ரி ஒரு ஃபீல் வருது அதுல காஞ்சு போ அ ம்
மேல வந்து அது ர்ரோ அது ஒரு கோட்டிங் குடுத் த்தோ மாரி வந்துரு அதுக்கு பதில் நம்ம வெறு இந்த மாரி வறுத்து சாப்ட்டாலே போது திட்டமா எண்ண வெச் செஞ்சி வறுத்து சாப்புல்லா என்
மசாலாலா பிரிஞ்சு வராதா
மசாலா பிரியாது ஒரு மணி நேரோ முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோன்னா மசாலா பிரியவே பிரியாது நம்ப திட்டமா தண்ணி தெளி தெளிச்சி அந்த மொளகாத்தூள் நம்ம சாந்து இது பண்ணுறோல்ல அது திட்டமா தண்ணி போட்டு கலந்து வச்சுட்டாலே போது ஒரு தனியா ஒரு கிண்ணத்து துல நா சொன்ன மாரி எல்லாத்தையு போட்டுட்டு அப்டே டிப் பண்ணி எடுத்து எடுத்து ஒரு பிளேட்ல வச் ச்சா போது நம்ம டிப் பண்ணி வச்சது அப்டியே இருக்கு அந்தளவுக்கு வைக்கணு நம்ப தோச மாவு எந்த பதத்துல இருக்கு அந்த பதத்துல மொளகாத்தூள் கரைச்சி வச்சிக்கணு அந்த அது அப்டியே தொட்டு வச்சம்னா ஞ்சி மாவு மாரி அப்டியே இருக்கு நம்ப இத எடுத்து போட வேண்டி தா ஒன்னவரு நா எப்பியுமே எப்டி பண்ணோன்னா மீன் வாங்கிட்டு வந்தா கழுவி ரெடி பண்ணி வறுக்குறதுக்கு ஃபஸ்ட் எடுத்து ஊற போட்ருவவே அந்த மாரி ரெடி பண்ணி தூக்கி மேல வச்சுருவே அப்றமா தா நா கொழம்புக்கு போய் ரெடி பண்ணுவே இந்த பக்கோ நா கொழம்பு கூட்டி போட்டு இந்த வேலைய முடிக்கவு அது நல்லா செட்டாயி போயிருக்கு அப்றோ எடுத்து தோச கல்ல வச்சிட்டன்னா எனக்கு வேல முடிஞ்சிரு ஒரு வ கொஞ்ச நேரத்துலே ரெண்டு ஆ தோச கல்லே வெச்சிர்லா இல்ல வானல்ல போடவே வேண்டா தோச கல்லே வெச்சு அதுல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெ விட்டு ஒரு நாலு மீன் அஞ்சு மீன் வச்சு மூடி வச்சுட்டம்னா போது தொறந்து கூட வெக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அதுல அப்பப்ப தேவப்பட்டா மட்டு திருப்பி திருப்பி போட்டு ட்டு நம்ம கொஞ்ச கொஞ்சமா எண்ணெ விட்டா போது தீயாம இருக்
ஓகே கொஞ்ச அடுப்ப சிம்ல வச்சுக்கணு
ம் அடுப்ப சிம்ல வச்சிட்டம்னா நம்ளுக்கு தீயாம இருக்கு
ம்
அதுவே போது எண்ணெய்ல பொறிச்சு எடுக்க வேணா
ம் கரெக்ட்டா என்னெயில பொரிச்சு எடுத்துறனா நானு அது என்ன பண்ணுதுனா ஃபுல்லா ஆயிலியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு அது மறுடி சாப்டணும்னே தோன்றதுல்ல
ம் இப்ப சாப்டும் போது சூடா மதியோ சாப்ட்ரலா நைட்டு சாப்ட பிடிக்காது சாப்ட்டா கூட நம்மளுக்கு இப்ப மதியோ சாப்ட்ருவோ தெரியாது அந்த அளவுக்கு அதுவே நைட்டு பாத்தனா அந்த எண்ண சு சொத சொதனு அதுல ஊர்ன மாரி இருக்கும் நம்மளுக்கு அது பிரிச்சு சாப்ட ஒரளவுக்கு நல்லா இருக்காது நீங்க இனிமே வறுத்து பாருங்க மீனு நல்லா இருக்கு வருத்தீங்கன்னா
ம் ம் ம் ஓகே ஓகே நீங்க சொன்ன அந்த கொழம்பு நீங்க சொன்ன அந்த வறுவளு செஞ்சுட்டு நா உங்களுக்கு சொல்ற எப்டி இருக்குன்ட்டுங்க ம் கண்டிப்பாங்க
இப்போல்லா தெனமு என்னென்ன பண்ணி குடுக்குறீங்க கொழந்தைங்களுக்கு
ஸ்கூல் க்கு மோஸ்ட்லி அ டிஃபன் ஐட்டம் இந்த மாரி இருந்தா விரும்புவா எ பொண்ணு அதே காலைல இட்லி தோச எது பண்றோமோ பூரி சப்பாத்தி எது பண்றமோ அதுவே டிஃபன்க்கு எடுத் லஞ்ச் சுக்கு எடுத்துட்டு போய்ருவாங்க தனியா கேக்க மாட் அப்டி இல்லன்னா ஏதோ ஒரு நாளைக்கு இந்த சட்னி த தேங்கா சட்னி மட்டு அரைக் கிறோ அப்டின்னா அது வந்து மதியத்துக்கு சலிச்சுடு இல்லிங்ளா அதனால அன்னைக்கு என்ன பண்ணுவன்ணா ரைஸ் வச்சிட்டு ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு காய் பொரியல் பண்ணி லைட்டா கெளரி குடுத்தறது
ஓ சரி சரி ஆ ஸ்கூல்ல அலோ பண்ணுவாங்களா டிஃபன் ஐட்டம்லா கொண்டு வர்ரறதுக்கு
ம் அதெல்லா அலோ பண்ணிப்பாங்க ஒன்னு சொல்றதுல்ல அவங்ஙளுக்கு என்னன்னா மெய்னா ப்ளஸ்டிக் அ இத யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க ஜங்க் ஃபூட்டு எடுத்துட்டு வரக்கூடாதும்பாங்க ஸ்நக்ஸுக்குமே அவ்ளோதா வேற ஏது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல உங்களுக்கெல்லா அதல்லா சொல்லிருக்காங்களா டிஃபன் எடுத்துட்டு வரகூடாது சொல்லிருக்காங்களா
பண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது எதுவமே தோச இட்லி இந்த மாரி எதுமே கெடையாது தெனமுமே லன்சு தா லஞ்ச்சு டைமுக்கு லஞ்சு தா குடுக்கணு டெய்லி ஒரு வகை காய் குடுத்துர்ணு ஒரு பழோ குடுத்துர்ணு பழோ இல்லன்னா நட்ஸு அந்த மா இது அந்த கல்ல இதெல்லா இருக்கு இல்லைங்ளா அத குடுக்கணு அதனால எனக்கு காலைல நம் செஞ்சு குடுத்துருவ காலைல அவனுக்கு லெமன் ரைஸ் தேங்கா சாதோ அந்த மாரி எதாது ஒன்னு ஒன்னு செஞ்சு குடுத்துருவ
ம் ம் இங்கயு மோஸ்ட்லி அதுவு போகு லெமன் ரைஸ் கொஞ்சோ பாப்பாக் புடிக்கிறது இல்லன்ட்டு இந்த கோகனட் ரைஸ்சு டொமேட்டோ பாத் ஒரே இதா டோம்ல அது அந்த மாரிலா விரும்பி சாப்ட்டுப்பா மெய்னா அரிசி பருப்பு சாதோ நல்லா சாப்புடுவா
ஓ அவ அந்த மாரி ஆ அத அவங்க காலி பண்ற மாரி குடுத்துரு எனக் எனக்குமே எ பைய வந்து முன்னாடி இந்த மாரி பிரச்சன கெடையாது ஃபஸ்ட்டு வேற ஸ்கூல் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தா அங்க இந்த மாரி பிரச்சன இல்ல எத வேணாலு குடுக்கலா சாப்ட்டுக்கலா நூடுல்ஸ்ல இருந்து எல்லாமே குடுத்துர்லா இங்க வந்து ஒரு நாள் மகி குடுத்து அனுப்பிட்ட திட்டி உட்டுட்டாங்க குடுக்க கூடாது அப்டின் சொல்லி அதுல இருந்து இத செய்யறே இதுல ஒரு நல்லது என்னனா கொழந்தையு சாப்ட்டுட்டு வருது வேற வழி இல்லல்ல அங்க குடுத்தனுப்புறது கா காலியாயு வருது
ஆமா நாம்ப என்னதா சொன்னோன்னாலு அத கேக்க மாட்டாங்க அதயே அவுங்க மிஸ் சொல்லும் போது அது கேட்டுதான ஆகனு அப்டின்ற மாரி ம் செரிங்க சிஸ்டர் செரி பாருங்க நா அப்றமா கால் பண்ற உங்களுக்கு ம் ம் சேரிங்க ஆ பாய்ங்க ம்